லோ கேக்குதா ப்ரோ ஆஹ் கேக்குதா
உம் கேக்குது சொல்லு
என்ன பண்ற
சும்மா வீட்டுல பத்துந்தாங்குர
பத்துந்தா க்கிறியா நீ எந்த ஒர்க்கு இல்ல ஃப்ரீயா இருக்கியா இப்போ
ஃப்ரீயாதா இருக்க
உம் நெக்ஸ்ட் ட்ரிஃப்பு எங்க போலா
நெக்ஸ்ட் ட்ரிஃப் ஐ திங்க் மூணா கோவா போலாமா இல்ல மூணார் போலாமா
மூணார்தா போயிட்டு வந்ட்டமே
மூணார் போயிட்டு வந்தோ ஆனா நம்மோ ஒ ஒது எடத்துக்கு மட்டுந்தா சுத்தி பாத்துட்டு வந்தோ ஆச்சு ஒரே நாள்தா சுத்தி பாத்துட்டு அப்டியே போயிட்டு நம்ம வா வாகமானு வஸ்கலா அப்படியே வந் ட்டோ இந்த வாட்டி என்ன பண்றோ மூணார் போயிட் டு ஒது த்ரீ டேஸ் அங்க ஸ்டே பண்ட்டு அப்டியே என்னது ஹில்சா எல்லாமே அப்டியே பாத்துட்டு வர்லா கோ
வேணா மூணாறு வேணா மூணாறு போது கோவாவே போய்லா
இதுன்னா ஃபை கேல மூஞ்சுரு
நா வந்து டிரைவரு கிட்ட கேட்டே நம்ம நம்ம ட்ரிப்புக்கு வந்தாரு பாத்தியா ஒரு டைய்வரு அவர்கிட்ட கேட்டு பாத்தே அவரு வந்து கோவாக்கு ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா இருந்தா போதும்
சாப்பாடு எல்லாமே சேத் த்தவா
அ ஆ அவர் வந்து எப்டி சொல்றாருன்னா இப்ப நம்ம வந்து தனித்தனியா காசு வச்சிருந்தல்லா
ம்
அவரு வந்து நீங்க ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபானு சொல்ட்டு மொத்த பேரும் போட்டீங்கன்னா மொத்தமா ரெண்டு லட்சத்தி பத்தாயரூபா வரும்
ம்
பத்தாயிர ரெண்டு லட்சத்தி இருபதாயிர வரும் அதுலயே உங்க மொத்த பேருக்கு சாப்பாடு எல்லாமே அடங்கிடு கோவா கோவா போயிட்டே வந்துருலா
ட்டு வந்துடலா அது வந்து என்ன சொல்றது நம்ம பசங்க வந்து ஒவ்வொருத்த அதிகமா சாப்டுவாங்க ஒவ்வொருத்த கம்மியா சாப்புடுவாங்க அதுவே தனியா எடுத்துட்டு வரணும்பாங்க
ஆ அது எல்லா ஒற்றுமையா ஒரே மாரி சா சாப்பிட்டோம்னா கரெக்டா இருக்கும் ஆனா அதுல நெறைய பிரச்சன வரும் அதனால
ஆமா ஆனா அதே கரெக்டா நம்ம ஒண்ணு இல்ல அது சாப்பிட்டது வந்து மொத்தமா ஷேரிங் போடணு இப்ப வந்து ஒரு இது பொருள் வாங்கனம்னா டேஸ்ட் பாத்துட்டு அதுக்கடுத்துதா ஷேர் பண்ணி சாப்புட்ற மாரி இருந்துச்சா
ம் வேணா வேணா வுடு நம்ம பசங்க அத சண்ட போட்ற கேசலாம் இருக்றாங்க
ஆ
அத வேணா நம்போ இப்ப போய்ட்டு வந்த மாரியே போயிட்டு வந்துருலா
அப்பனா அதிகமாவு பதினைஞ்சாயிரூபா கிட்ட ஆகும் பதினைஞ்சாயிர
ஓ டைவர் இதுவரைக்கு மூணு வாடி போயிக்றாரா கோவாக்கு
ம்
சொன்னாரு அடுத்த வாட்டி போதுன்னா சொல்லுங்கா நானு அ அதா நா வந்துட்றே அதே மாரி அப்டின்ட்டு பாத்து கூட பண்ணிடலா அப்டின்னு அப்றோ அவருக்கு ஆ அப்றோ ஆயர்ரூபா தரணும்மாமே அவருக்கு
ஆமா அது என்ன கணக்குனே சொல்லல அவனுங்க
ஆ இன்னு அத பத்தி எதுமே பேசவே இல்லையா அவரு வேற கேட்பா அவரு வேற என்னா நெனச்சின்னு இருப்பாருனு தெரிலயே
அதெல்லா குடுத்துருவானுங்க பசங்க இப்ப எல்லா வேலைக்கு போவ இப்பதா ஸ்டாட் பண்ணிக்றானுங்க எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ட்ரிப் போ சொல்லனா குத்துடுருவானுங்கனு நெனைக்ற அதுதா சொல்லிருந்தானுங்க நீங்க அங்குட்டு பட்ஜெட் இல்ல நெக்ஸ் திருப்ப போ சொல்லகுள்ள அப்டியே சேத்து குடுத்துடலான்னானுங்க
ம் இன்னிக்கிதா வந்துகு அந்த நூத்தி அறுவது ரூவா அதா சொன்னாரு
வந்துருச்சா
ஆ அது இன்னக்கிதா ரீஃபண்டாச்சு
அ எது இந்த மாரி மெயில் பண்ணியா அவங்களுக்கு
ஆஹூ அந்த ஆப்லயே கம்ப்ளைண்டட் பண்ற மாரி இருந்துது
ம்
ம் அப்டி பண்ணி வச்சிருந்த அவங்க என்ன சொல்லி வச்சிருந்தாங்கனா ஒரு ஒரு வாரத்துல வந்துரும் அப்டின்ற மாரி சொல்லி வச்சிருந்தாங்க
எது மெசேஜ் பண்ணாங்களா இல்ல
மேக்சிம் ஆஹா அதுலே கா அதுலே காட்டு யு ஆர் கம்ப்ளைண்ட் ரெய்சுடு ஆஹ் திஸ் ச த அத்தா இந்த கம்ப்ளைண்ட் வந்து பாக்கதுக்கு ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் ஆகு அப்டின்ற மேரி போட்டு வெச்சி
ஆஹ் ஹ
ம் கரெட்டா ஒரு ஆஞ் சு நாளு அஞ்சு நாளோ ஆறு நாளோ கரெட்டா வந்துச்சி மெசேஜ் ‌ வர கா அதே மேரி நா நானும் பாத்தே எனுக்கு வந்து ஏக்னவே கேன்சல் ஆய்ந்தது ஆட்டோபே வேற ஆன்லந்தது எனுக்கு
ஆஹ் ஆஹ்
பேமண்ட்டல்லா அப்டே அம்ப அம்பரூபா அம்பரூபா ஆட்டோ பே ஆட்டோ பே சொல்ட்டு காசு ஏங்கிட்ட அப்ப வந்து காசு இல்லாம இந்ததா ஏ அக்கோண்ட்ல அதனால கேன்சல் ஆய்னேந்தது காஸ் இல்லாத்தால
நீ ஆட்டோ பே வந்து ஆஃப் பண்ணிருக்ணு
பண்ண முல்ல நா பசங்கலா யூடியூப்லியு போட்டு பாத்தே
உம்
ஆட்டோ பே வந்து பண்ண மு கேன்சல் பண்ணமுல்ல காசிந்திந்ததனா இன்னத்திக்கு ஆட்டோ பே ஆயிட்ருக்கு
த ஆ அ அ
அ அ அனாலதா க ட்டு உங்க காஸு வந்த ஒன்னியே உங்ளுக் அம்ச்சி உட்டுட்டே
எப்பப்பா ஆட்டோ பே ஆய்ர்து
ஆ
எப்பப்போ ஆட்டு ஆட்டோ பே ஆவுதுன் கேட்டே
அத் தெர்ல எப்பனா திடிர்னு எத்னா ஒரு அ அர அவுரு இல்னா ஒரு அவ்ருக்கு ஒரு அவ்ருக்கு ஒரு வாட்டி அ ஒரு அவ்ருக்கு ஒரு வாட்டி இல்லத் தெர்ல எப்பனா ஒரு வாட்டி ஆவுது இதுவரிகு நாலு வாட்டி கிட்ட அம்பரூபாதா
உம்
அது வந்து எதோ பண்ரென்ட் எதோ பண்ரென்ட்டு நாந்தா ஆட் டோ பே பண்ணி உட்டே ஆன் பண்ணி உட்டுக்குற தெரியாம ப்பறோ
தி மூணாவ்த நல்லா இப்ப மூணா போ போ நம்ப வந்து ஜனவரி மாசம இல்ல ஃபிப்ரவரி மாச போனா நல்லாருக்குன்ற
மூணாரா திரிப்பி மூணாரே போலான் சொல்றியா
நல்லாதி இக்குமான்டா மூணாவ்தே
நல்லாதா இருக்கு ஜாலியாதா இருந்தது ஆனா நம்ம போன்து மழ காலோ அந்தால அந்தல்லா அந்த அளவுக்கு சுத்தி பாக்குறோ நம்ம கரெட்டா
ஜனவரி மாசோ பிப்ரவரி மாசோன்னா மூணாறு இந்த ஒரத்தநாடுல்லா போனா நல்லா இருக்கு பாக்கர்துக்கோ பீச் அலோட் பண்ணுவாங்க எல்லாமே
ஆமா ஆமா ஆனா உ ஆ ஆ நம்ம வருகால வரு வருகால பாத்து வேஸ்ட்டுன் தோண்து எனக்
அது வந்து நைட்ல போய் நம்ம வந்து தப் பண்ட்டோ நம்ம வந்து என்ன என்ன தெர்மா பண்ட்ருக்கனு நல்லா சுத்தி பாத்துட்டு நைட் டைம்ல வந்து சுத்தி பாத் நைட் டைம்ல எப்டி சொல்றது ஒரு மத்யானோ சாப்ட்டு வண்டி ஏத்துட்டு கரெக்டா ஒரத்தநாடு ஒரு நாலு மணி கெழம்பி வந்துட்டு நைட்ல சுத்தி பாத்துட்டு அ அதா நைட்ல சும்மா பீச்ச அப்டி இப்டி சுத்தி பாத்துட்டு அப்டியே வண் வண்டில எத்துக்கணு
ம் அதுக்கோ டைமிங் தா
ஆமா அதா வண்டி அதா பீச் பத்து பீச் பத்து மணிக் மேல மூட்டுவாங்கல ச்சிகா அவ்ளதா சுத்தி பாத்துட்டு பத்து மணி குள்ள வந்து சாப்டு வண்டில ஒக்காந்துகனு வண்டில ஒக்காந்து வேற எங்கனா கெளம்பிட்ணு அங்கருந்து
ம்
நைட்ல நை நைட் ட்ரவல் பண்ணிட்ணோ கொஞ்ச தூரோ கொஞ்ச தூர நைட் ட்ரவல் வந்து அன்னிக்கு வந்து நம்ம எங்க அன்னிக்கு வந்து நை்ட் ட்ரவல் பண்ணி கன்யாகுமரி போயிட்டிருக்கோ நம்மோ
ம்
நம்ம கன்யாகுமரி போய்ந்தோனா அப்டி சன்ர சன்செட் பாத்துட்டு கால்ல அப்டியே அன்னைக்கு‌ திருச்செந்தூர் போய்லா
ஆ ஆ ஆ
ஒ
அப்ப மூணாறே போயில்லான்ற
மூணாறு நல்ல ப்ளேஸ் தா ஆனா நம்ம சுத்தி பாக்ல அவ்ளோ அத்தா ஒரு விஷ்யோ
அப்பனா ப்ளானு சொல்லு அத்த வாட்டி எப்பி எந்த மாரி போலா இங்க இந்து கெளம்பி ஃபர்ஸ்ட்டு மூணாரா ஸ்ட்ரைட்டா
ஸ்டைட்டா மூணாறு போலா வேணும்னா மூணாறு போய்டு சுத்தி பாத்துட்டு நல்லா ஆனா பட்ஜெட் கம்மியா எத்துன்போ பட்ஜெட் கொஞ்சோ கம்மியா அந்த எத்துல ரூம் நம்ம வந்து நம் மூணாறு தா நம்ம வந்து செலவு அதிகமா பண்டேமே ரூமுக்கை
ஏயா எவ்ளோ செலவு ரூமுக்கு
வந்து ஆ ஒரு ஆளுக்கு ஆற்நூறுவா ஐநூறுவா போட்டோ
ஆற்நூற்பாவா அவ்ளோல்லா போல்ல முன்னூறுபா முன்னூத்தி ஐம்பத்ரூபான்னு நெனைக்கிற
ஏய் அவ்ளோல்லா இல்ல நல்லா யோசிச்சு பாரு ரூமுக்கு மட்டு அதிகமா போச்சு அங்க ஜீப்பு ஏய் நீ ரூமு ஜீப்பு சேத் இத்த நாள் தா அவ்ளோ து அவ்ளோ துட்டு சொன்னாங்கோ ஜீப்பு வந்து அவ்ளோ நானூத்தி அம்பது ரூபா அவ்ளோதா அவோ
ஜீப்புகா
ஆமா
அப்ப ரூமுக்குதா அற்நூர் ரூபாவா
ஆமா
அப்டின்னா இருந்தது அந்த ரூம்முல
நைட்டு் ஸ்டே பண்ணலா அதனால நம்ம வந்து நம்ம ஆ
அதியே கம்மிய தானா
ஆ அதுக்கு கம்மியாருக்கு சும்மா எதுவு இது பண்ணதுக்கு தண்ணி பாத்தியா கலர் அ ரெட் கலரு என்ன கலறப்ப து
ஆ தண்ணி அங்க எல்லா டிப்ரெண்டா இருக்குலா கலர்லாம் ரெட் கலரு ஒரு இடத்துல பிங்க் கலர்ல இருந்து தே ஒரு இடத்துல வெள்ளை கடையயே அதே அதான் நார்மலே டெஸ்ட் வேற மாரி இருந்து
பதல எதுவு நல்லா இருந்தே வாட்டர் நல்லா இருந்தே இது நார்மலா கொடிக்கிறா மா இது அந்த நம்மளுக்கு பக்கு அப்டி கிது அத ஏதோ தண்ணி சொன்னாங்க என்ன தண்ணி அது
ஆஹ அலவேரா
ஆஹ
அலேவேரா தண்ணி அப்புறோமா நம்ம வர்கல்ல சாப்பிட்டது வந்து ஆஹ் வருர்காவா நம்ம ஒரு இடத்துல நூடுல்ஸ் சாப்பிட்டோலா அது எந்த இடம்
நூடுல்ஸ் ஆஹ் அது வந்து ஆமா வதுக்கல்லாவேதான் அது பக்கத்துலதா அது
உம் அங்க வந்து தண்ணியில வந்து பிரியாணி பட்டலாவங்க பாக்கட்டுலா உம் கருப்பா இருங்கமே என்னதா அது பெ ன்னது ஆது ப்பென்கேல் பட்டாணி பட்டாணில்ல கருப்பா இருக்கும் பாரு கருப்பா ச சின்ன சின்னாத இருக்கு ச என்னனு தெரியால உடு அது போட்டுஷ் ஆ தண்ணியில
அவன் வந்து அவன் என்ன தேரியுமா பண்ணியிருக்கன் நாய் தண்ணிய செஞ்சு யான் முட்ட தண்ணிய செஞ் இதுயா அடுத்து தெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு முட் முட்டமெகின்றா
ஆ மேகி செஞ்சுட்டு அது மேல ஆம்லெட்ட வச்சு
ஆ அதான் முட்ட இது பண்ணவா ட்ரை பண்ணதா அப்டிய இது வண்ணட்டனா
ஆ அது ஒரு வித்தியாசமான டேஷ்ட இருந்தது வயிறு ஃபுல்ல ஆயிடுச்சு இருந்தாலு டேஸ்ட்டு அந்தாலவுக்கு இல்ல அது
உம்
நீயு நவினு ஸ்ஷேர் பண்ணிப்பிட்டீங்களா அத
ஆமா நம்ம வந்து ஆலு வந்து ஆயிரத்தி ஐநூறு கூடக்கல்ல அப்படியோ மேனேஜ் பண்றோம்
உம் ம்
வாட்ரு வாஷ் பண்ணுவாங்கல அதுக்கு ஆயித்து அற்நூறுபா அது அதுலயே எத்துபாங்கனா அதுலுயே நாலு கிலோமீட்ருக்கு போச்சுல காசு அதுலுயே பண்றோ வாட்ரு வாஷ்லா மொத்தமா அம்ச்ச பாரு அந்த ஆயிரபா செல வாச்சி அம்ச்சியே அது மட்டுதா
ம் நீ செலவு கணக்க காட்டு நீங்க செலவுகணக்க காட்னீங்களா
இதெல்லா காம்ச்சாச்சு வாட்டடர் வாஷ்லா தரவே இல்ல அதெல்ல சொல்லவே இல்ல
எவ்வளோங்க வாட்டர் வாஷுக்கு
ஆயர்த்தி ஐநூறு ரூபா அது வந்து வண்டி காசுலே பண்றுவாங்க இப்ப கிலோமீட்டரு காசு வாங்குவாங்கல அதுலயே எப்டி இருந்தாலோ பத்து எங்க்கிட்ட வரு எப்படி இருந்தாலோ இருபதாயிரபா இருபத்தஞ்சு கிட்ட இருக்கு வண்டிக்கு அதுல வாட்டர் வாஷ் ஒரு ஆயிர் ஐநூறுபா வண்டிக்கு அவ பேட்டா காசு சி ஏழாயிருபா குடுத்தாச்சி ஒரு டிரைவருக்குன்னு பேட்டா காசு குட்த்தாசி சாப்பாடு நம்ம பாத்துக்கலா அப்பப்போ ம்
சரி சார் நா அப்றோ பண்ட்டா
சரி
ம் பாய் வெச்சுர்ர